ஹலோ
ஹலோ
ஆ வணக்கம் வணக்கம் தோழி நல்லா இருக்கிறீர்களா
நல்லா இருக்கே
ஐய்யயோ ஐயே கேக்க மாட்டேக்கா
நீங்க எப்டி இருக்கீங்க
நாங்க நல்ல இருக்கறோம் நீங்க எப்டி போயிகிட்டு இருக்கிங்க உங்க லைஃப் எப்டி போகுது என்ன படிக்கிறீங்க
ஆமா இங்கிலீஷ் அ
தோழியே தாங்களது வா உங்களுக்குடைய உங்களோட வாய்ஸ் கேட்க மாட்டுகு தோழியே ஸ்கூல் படிக்கிறீங்ளா என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கீங்க
ஆ நா வந்து இப்போ தா ஃபிப்த்து ஸ்டண்டர்ட் போயிருக்கே
இப்பதா ஃபிப்த் ஸ்டண்டர்ட் போயிட்டு இருக்கீங்ளா இந்த வயசுலேயே ஃபோன் நோன்ட்ரீங்களே தப்பு இல்லையா தோழி
இல்ல இல்ல காசு கொஞ்சோ தேவப்படுது சோ அம்மா குடுத்
ஓகே அம்மா குடுக்கலன்ட்டு இப்ப அம்மா கிட்ட சண்ட போட்டு ஃபோன் வாங்கி இத யூஸ் பண்றீங்ளா
ஆ ஆமா ஆமா நீங்க என்ன பண்றீங்க
நா வந்து எல் கே ஜி படிச்சிட்டு இருக்கே தோழியே
ஓ குட் குட் குட் சாப்டீங்ளா
ம் அம்மா சாப்பாட் தரல
ஓ ஏயே
தெர்ல என்ன திட்டிட்டு அம்மா அடிச்சிட்டு
ஓகே ஓகே உங்கள மாரி பெத்து வெச்சா அப்டிதானே பண்ணுவாங்க
ஆமா ரொம்ப கஷ்டோ எங்கள பெத்துட்டாங்கல்ல
ஆ ஆ அப்றோ உங்களுக் ஃபேவரட் ஃபுட்லா என்ன
என்னதுமே
உங்களு ஃபேவரட் ஃபுட் என்னங்க
எனக்கு ஃபேவரட் ஃபுட் வந்து அம்மா வந்து பாலுக்கோவா பண்ணி குடுப்பாங்க
அம்மா பால்க்கோவா
இருட்டு ஆ இருட்டு கடை அல்வா வாங்கி தருவாங்க எனக்கு அதுதா ரொம்ப விரும்பி சாப்டுவே
அது என்ன இருட்டு கட இருட்டா இருக்குமா
அது இருட்டா இருக்கோ அது ரொம்ப பயங்கர இருட்டா இருக்கு அந்த இருட்டுகுள்ள அல்வா பண்ணனால அது வந்து திருநெல்வேலில ஃபேமஸா இருட்டுக்கடை அல்வானு பேர் வச்சாங்க
நீங்க ஒரு லைட்டு தா வாங்கி போட்டிருகலாம்ல அவருக்கு
நாங்க போடலான் நெனச்சோ நாங்க போட்ட பல்ப அவரு ஒடச்சிட்டாரு
ஏ கிரிக்கெட் விளையாட்ராரா என்ன
அவரு கிரிக்கெட் விளையாட மாட்டாரு அவருக்கு வந்து அந்த நேரத்துல எங்க அம்மா ஏதோச் சொன்னாங்க அவுங்க ஒய்ஃப் கூட சண்டனால எந்த ஒரு லைட்டுமே வீட் ல எரியக் கூடாதுன்ட்டு ஒடச்சிட்டாரா
அப்டியா ஓகே ஓகே
ஆமா அவர் ரொம்ப கோவக்கார அங்கிள்லா ஆமா
நீங்க எப்டி இன்னைக்கி சண்டே வேற எதுவு பண்ணலயா
நா இன்னைக்கி சண்டைனால என்னோட பக்கத்து வீட்டு பையே அந்த வீட்டு பையே அதுக்கப்றோ ரோட்ல போற பையே எல்லாத்தையு கூப்டு நாங்க தொட்டு புடிச்சி விளாண்டோ கண்ணாம்பூச்சி விளாண் டோ அதுக்கு தொட்டு புடிச்சினா இப்போ நா வந்து இப்போ எ மொத்தோ அஞ்சு பேர் வெளாடுறோம்னா அவங்க நாலு பேர் ஓடுவாங்க நா வந்து அவங்கள யாரையாது தொட்டோம்னா அவங்க அவுட் அடுத் தால அவங்க எங்க நாலு பேத்துல யாரையாது தொடணு ஓடி புடிச்சா அது வந்து எங்க எங்க ஊர்ல வந்து நாங்க தொட்டு புடிச்சி இம்போ
தொட்டு புடிச்சிக்கு மீனிங்கே வேற மாரி வருதுல்லங்க
ஓ இப்டிதா நாங்க சொல்லுவோ எங்க பாட்டிமா இப்டிதா சொல்லி குடுத்துருக்காங்ளா
பாட்டிமா தப்பா சொல்லி குடுத்ருக்காங்க ம்
ஆமா பா இப்ப நா ஏ பாட்டிமாக்கு நா சரியா சொல்லிதரே பாட்டிமா இது பேரு ஓடுபுடிச்சிங்க
ஓகேங்க
ஆ ஓடு புடிச்சினா எங்க பாட்டிமா வேற மாரி சொல்லுவாங்க அப்ப ஓடி பேய்ருங்க அப்டிம்பாங்கோ
செரி தா விட்ருங்க
ஆம்மா நீங்க என்ன பண்றீங்கே
ஆ ஒண்ணு இல்ல சும்மா தா
சும்மா தா இருக்கீங்களா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடல்லா வெளாட போகமாட்டீங்களா
ஆ வெளாடடுவோ வெளாடுவோ டெய்லி ம் டெய்லி போகு
டெய்லி எதுக்கு போவீங்கன்னு தெரியுமே
ம் அது என்னடா அது டெய்லி வெளாட தா போவே
வெளாட போவீங்களா என்ன வெளாடுவீங்க நீங்கே
நாங்க வந்து டென்னிஸ் வெளாடுவோ நானு அக்காவு டெய்லி போவோ
சேரி
அப்பிடியே சும்மா வாக்கிங் மாரி பண்ணிட்டு அப்றோ டென்னிஸ் வெளாடுவோ அப்றோ ஆறு மணிக்கு கிளாஸ்சு ஆ டென்னிஸ் நல்லா வெளாடுவே
அப்படியா நீங்க ஃபிப்து தானே படிக்கிங்க அக்கா தானே நல்லா வெளாடுவாங்க ஃபயில் தானே ஆவீங்க அடி கேம அவுட்டு தானே ஆவீங்க
அக்கா வந்து என்னோட சின்ன பொண்ணு பர்ஸ்ட் ஸ்டாண்ட் தா படிக்கிறாங்க
க்கா ஓ அக்கா ஓ அக்கா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் நீங்க தா பிப்த் ஸ்டாண்டர்ட் ஒ அதனால அக்கா தா பெரிய அக்காவா
ஆ நா தா பெரிய அக்கா
ஓ நீங்க தா பெரியாக்க ஓ நா இப்ப வந்து அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கே தங்கச்சி கிட்ட நா இன்னோ பேசல
நீங்க ரொம்ப கன்பியூஸ் பண்றீங்க
நா கண்ண சின்ன பையம்லா நீங்க சொல்றது எனக்கு புரியுபுலா இல்ல நீங்க எனக்கு புரியிற மாரி நீங்க எனக்கு சொல்லணும்லா
ஆ செரி அப்போ நா மண்டலே கெட்டி தா சொல்ல முடியு
ஆ அப்பா அப்டி சொல்லித்தாங்க
ஆ இல்லங்க பெரவால
நீங்க கிளாஸ்ல எப்டி மார்க் எடுப்பீங்க
கிளாஸ்ல மார்க்கு ஓகே நல்லாதா படிப்
ஓகேனா பெய்ல் ஆவீங்க கரெக்டா அக்கா வந்து எல்லார் வீட்லயு மொத பொண்ணு மொத பையன் படிக்க மாட்டாங்கன்னு எங்க அம்மா சொல்லு வாங் க ரெண்டாவது பொண்ணுதா நல்லா படிக்கு பாங்க நீங்க வந்து ஆ நீங்க இப்ப தானே சொன்னீங்க நா தா ஃபஸ்ட்டு அவ தா செகண்ட் செகண்ட்டாது உள்ளதா அவ ஃபஸ்ட்
ஆ அவுங்க இருங் பா அவுங்க வந்து என்னோட பிளட் இல்ல
அப்போ
ஆமா அவுங்க வந்து என்னோட கசின்
ஓ கசினா
ஆமா
கசின்னா என்னது எனக்கு தெளிவா சொல்லுங்களே
கசின்னா ஆன்ட்டி உங்க அத்த பசங்க அத்த பசங்க மாமா பசங்க எல்லா இருப்பாங்கல்ல
ஆன்ட்டினா அவுங்க வந்து கல்யாண பண்ண வாங்க தானே ஆன்ட்டி இம் போ
ஆ ஐமின் எப்புடி சொல்ல உங்க அம்மாவுடைய தங்கச்சி அக்கா அண்ணன் தம்பி அவுங்க பசங்க தா கசின்ஸ்ன்னு வாங்க
ஓ ஓகே ஓகே ஓகே இப்ப எனக்கு தெளிவா புரிஞ்சுது நா இத நா என் கிளாஸ் மேம் கிட்ட சொல்லி நா கிளாஸ்லா லீடர் ஆயிருவே
சரிக்கா காலேஜ்ல போய் சொல்லுங்க அவார்டு கொடுப்பாங்க
நா காலேஜ் படிக்கல நா எல் கே ஜி படிக்கே
ஆனாங்க இது இது
ம் நா காலேஜ் போனும்னா எனக்கு காலேஜ் எல்லா கிடையாது என்னா டைரக்டா கம்பெனி தா வச்சு நடத்துவே தோழி
ஓ நீங்களே வெக்க போறீங்களா கம்பெனி
ஆம்மா எல்லா ஜோவே செஞ்சது எல்லாமே ஏன் கம்பெனி தா
அப்புடியா பாத்து அவுங்கிட்ட சொல்லிராதீங்க அப்புற உங்கள அவ்வுளவு தா பே க்ரவுண்டே இல்லாம பண்ணிரு வாங்க
நா நா வந்து குட்டிப் புலி நா சின்ன வயசுலேயே என்னைய வந்து புலிக்கிட்ட பத்து ஓட்டி என்னைய எடுத்தாங்க அதனால நா கு ட்டி புலி அவுங்கள சூறை ஆடிருவே
அவுங்க எதுவு பண்ண மாட்டாங்க உங்களை ஃபாரினுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிரு வாங்க அப்புறே அப்புறே அகதி மாறி அங்க போயி சுத்தணு
என் ஃப்ரெண்டு ஃப்ரின்னு எல்லா பக்கமும் போயிருக்கங்க அவுங்க கிட்ட நா கால் பண்ணி எப்புடியா சோ வந்துருவே அவுங்களுக்கு வந்து எல்லா இடமு அத்துப்படி எந்த இடனு கேட்டாலு டக்கு டக்குன்னு சொல்லு வாங்க அங்க இருக்கு இங்க இருக்குன்னு
அதுக்கு நீங்க கூகுள்யே கேட்டுக்கலாமே ஏன் அவ்வளே கஷ்டப்படணு
கூகுள் எல்லா இப்ப வந்து தப்பு தப்பா காட்டுது கூகுள் வந்து ஒருத்த ஒரு இடத்த காட்டனம்னா பத்து வழி காட்டுது அதுக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டம்னா அவனே என்ன வந்துனாவது கூட்டினாலு போயிருவா
ஓ ஹோ ஓகே ஓகே
ஆமா அவுன்ட சும்மா நாச்சுக்கு ரெண்டு இடத்த தா கேட்டே அவன் என்னன்னா டக்குன்னு எனக்கு இப்புடி தா போவணு டின்ட்டு டப்புன்னு எனக்கு சொல்லிட்டா அங்கருக்குன்ட்டு
ஆ ஆ
ஆமா அவன் தா இந்தியா வேல்டு முழுக்க அவங்க சுத்தியிருக்காங்க அதனால அவங்கூட நா ஃப்ரெண்டு் அவங் கூட நா என்ன கூட்டு போயிருவா
செரிதா
ம்
பாத்து கூப்ட்டு போறா சொல்லி விட்ற போறாங்க
விக்க மாட்டாங்க நா விட மாட்டே என்னத்த வெச்சு எனக்கு தேகு
இப்பவே வாங்க மாட்டாங்கன்னு கான்பிடென்டா
அவ்ங்க மேல நம்பிக்கை இருக்கு அவுங்க என்ன வாங்கி வித்துற மாட்டாங்க
ஓகே ஓகே ஓ
செயினு கட்டி என்ன கூடயே இழுத்துட்டு போவாங்க
எனக்கு தெரிஞ்சு கண்ணு மூக்கெல்லா
இப்டில்லா பேசக் கூடாது எ ஃப்ரெண்ட பத்தி ஃப்ரெண்ட பத்தி சொன்ன நா கோவமாயி புலியா மாரி கடிச்சிருவே
அ அப்றோ வெளியெல்லா எங்கையு போலயா சந்த
எங்க அம்மா என்ய வெளிய விட மாட்டேன்ட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்டாங்க என்ன
ஓ ஓகே
ஆமா இந்த வயசுலியே வெளியெல்லா ஆட போ இந்த வயசுலியே வெளியெல்லா ஆட போனுன்னா தெருவுல சேந்து விளாண்டு குட்டிச்செவுராயிரிருவன்ட்டு என்னிய வீட்டுக்குள்ள போட்டாங்கோ இப்போ
ம் ம் அதானாலயா
அடிக்காரு ஆமா படிக்காத பசங்களோட சேந்து கெட்ட கெட்ட பழக்கோ நீ பழகுவ அப்டி பழகக்க கூடாது நல்லா பையனா இருக்கணுன்ட்டு என்னிய வீட்டுக்குள்ள வெச்சிருக்காங்க
அ
அம்மா சொல் பேச்ச கேக்கணுமில்ல இல்ல அம்மா அடிச்சு சூடு வைக்கு
ம் ம்
ஆமா நீங்க அம்மா பேச்ச கேப்பீங்களா
நா கேக்க மாட்டே
செரி ஃபோன் பண்ணி எல்லார்டையு பேசிட்டு சும்மா ஊர் சுத்திட்டு இருக்கும்போதே தெரியிது நீங்க கேக்க மாட்ட வீட்டுக்கு அடங்காத பிடாத தீர்னு
ஏ இப்டி இருக்கீங்க நீங்க
நா வளங்காத் தாங்கா இருக்கே
அம்மா சொல் பேச்ச கேக்கலாம்ல நீங்க
கேக்க வேண்டிய விஷயத்துக்கு கேப்பே
அதுக்கும் நீங்க இப்ப உள்ள காலத்துல எல்லா கேக்க வேண்டிய விஷயத்துக்கு கே கேக்காமுனாலு நடக்குந்தாலு நடக் குன்டு எனக்கு தோணுது
ம் நடக்கு நடக்கு
ஆம்மா எப்டி கேக்க மாட்டீங்க போலயே நீங்க இவ்ளோ தைரியமா இருந்தா
அப்படிலா இல்ல நா நல்லா பொண்ணுதா
நல்ல பொண்ணா நீங்க
ஆமா ஆமா
அப்போ உங்களுக்கு அவார்டு குடுத்துர்லாம்
உம் எப்ப குடுக்குறீங்கன்னு சொல்லு
ம் எந்த மாரி அவார்டு உங்களுக்கு வேணுன்னு நீங்க நினைக்கிறீங்க வாழ்க்கையில
எனக்கு வந்து ஒரு பெரிய டைரி மில்க்கு வாங்கி தந்தாலே போதும் இல்லன்னா ஒரு பிஎம்டபிள்யூ காரு
பிஎம்டபிள்யூ காரு ஓகே டைரி மில்க்கு ஓகே
அப்புறம் கவாசைக்கி பைக்கு
கவாசிக்கு பைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கீர் பைக்கு ஓட்ட தெரியுமா
ஏ நா ஓட்டுறதுக்கு இல்ல ஒரு டிரைவர வச்சுட்டு நா சும்மா உக்கான்டு வர்றதுக்கு
ஐயய்யோ அந்த டிரைவர் பாவமாச்ச ஏற்கனே இங்க ஆ வீட்டுத்தொல்ல தாங்க முடியாம தா இப்ப பேசாம இருக்காரு அந்த டிரைவரே ஐயா போவம் அவருக்கு நானாளும் காச குடுத்து நா என்கிட்ட கூட்டு போற உங்களுக்கு வேற டிரைவர் அனுப்பி வுட்ற
நீங்க அந்த ட்ரைவர வச்சு என்ன பண்ண போறீங்க
அந்த டிரைவர் எங்களுக்கு முக்கியோ
இல்ல இல்ல அவுங்க அவுங்கள யூஸ் பண்ணிக்கலாம்
ஆ அவுங்கள நா வச்சு யூஸ் பண்ணிக்கிற
எதோ பண்ணுங்கப்பா
ஆமா உங்களுக்கு டிரைவர்லா வேண்டா உங்களுக்கு பைக்கே ஓட்ட தெரியாது
அந்தான் அதுக்காதான் டிரைவர்